கங்க
வணக்கம்
மாலை வணக்கம்ங்க
மாலை வணக்கங்க அழகா தமிழ் பேசுறீங்ளே
நல்லா இருக்கா
நல்லா இருக்குங்க
ஐயோ ரசிகைங்க நீங்க ரசிகைங்க ரசிக்கிறீங்க
எப்டி இருக்கீங்க எப்டி போச்சு இன்னைக்கு டே உங்களுக்கு
நல்லா இருக்றேங்க எனக்கு இன்னிக்கி டேவு நல்லா போச்சு உங்களுக்கு எப்டி போச்சு உங்களுக்கு எப்படிங்க போச்சு
இன்னைக்கி ரொம்ப நானு ரொம்ப டென்ஷனா போச்சீங்க நேத்திக்கி இங்க
அய்யய்யோ ஏ என்னாச்சு
அது அப்படிதாங்க ஒரு ஃப்ரீ கூட ஃப்ரீ இல்லாம இன்னைக்கி நீ ரொம்போ கஷ்டப்பட்டு டென்த் து நைன்தும் மாத்தி மாத்தி எனக்கு ரொம்ப குடுத்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க இதுல பிரின்ச்பால கூட்டு கூட் ட்டு வேல வைக்கிறாங்க எங்க கரசு கூட்டு வே வேல வைக்கிற வேற அவ ஒருத்தே
ஆமாங்ளா யாரையு திட்டாதீங்க
ஆ திட்ட மாட்டேங்க நா திட்டலங்க அவுங்க பண்றாங்கானு சொல்றேங்க
அதுதா ரொம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க யாரையாவது திட்னீங்கன்னா
ஓஹோ என்னுடைய கரச்பா ரொம்ப உலகத் திலே ரொம்ப மிகப்பெரிய நல்ல மன்சு அவர் தா இருக்குதுங்க சோ ரொம்ப நம்பி நம்பி நம்ளுக்கு ஒரு வேலக் குடுக்கும் போது அது செய்ய முடியலயேன்ற கஷத்துலதாங்க எனக்கு அவங்க மேல கோவோ வந்துருது மத்தபடி எல்லா ஒண்ணு இல்லைங்க
ஆமாங்ளா அப்டி என்னாங்க உங்களுக்கு கஷ் டத்த குடுத்துட்டாரு இன்னைக்கி உங்களுக்கு எப்வுமே நல்ல பெயர் தானே குடுத்து உங்கள நம்பி ஒரு பெரிய ஒரு வேலைய குடுத்திருக்கறாரு கஷ்டோன்றீங்க
வேல குடுக்குறாங்க அதுக்கு ஏத்த மாரி ம் அந்த அங்க சொலுயூஷன் இல்லைங்க அந்த த்துல
ஆமாங்ளா
ம் ம் அதா பிரச்சனையா இருக்குது அங்க
நீங்க எதிர்பார்க்கற மாரி எதுவு அங்க கெடைக்ல
கெடைக்கல ஆமாங்க
எப்டிங்க அங்க அவுங்க தலைமை ஆசிரியர்ல்லா கொஞ்சோ நல்லா பேசுறாங்ளா என்ன மாரி எப்டி வேல குடுத்தாங்க இன்னைக்கி உங்களுக்கு
இல்லங்க அப்படி என்ன மார்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் ஒண்ணு குடுத்துக்குறாங்க சோ அதுக்கு ஏத்த நம்ப சொ அது நம்ம சொல்ல சொல்றோம்னா அதுக்கு என்ன ஸ்பேச்சுட்டு அங்க இல்லங்க அதா ப்ரச்சன
என்ன வசதி எதிர்பாக்குறீங்க நீங்க
ட்ரன்ஸ்போட் இன்சார்ஜ் குடுத்துட்டாங்க எனக்கு ஆ ஆனா பட்டு காட்ஸ் எல்லா எல்லாக்கு ஸ்ட்ரிபூ பண்ணு அமௌண்ட் ஜூன் மந்த்லந்து கலெக் பண்ணனு அப்டினு எனக்கு இன்ஸ்டரக்ஷன் குடுத்தாங்க
காட்னா என்னதுங்க எது மாரி குடுப்பீங்க
ட்ரானன்ஸ்போர்ட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்டின்னு சொல்ட்டு ஒரு அட்ட போட்டு அமோண்ட் எழுதி சென்ட் பண்ணனு இப்ப அவங்க எனா காசு குட்த்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வர வச்சு குடுத்துனுப்புதுங்க அதாங்க டிரன்ஸ்போர்ட் கார்டு
ஆமா ஆமா ஆமா பாத்துருக்க நானு
எம் எல்லா வந்து ஆன்லைன்லே கம்யூட்டர்லே சிஸ்டம்லே போட்டு குடுத்துருவாங்கல்ல இவுரு கார்டு குடுக்குறாரு எல்லார் கிட்டியு ஒரு கார்டு குடுத்துறாரு வர போது அந்த கார்ட எத்துன்னு வரணு காசு கட்டிட்டு அந்த கார்ட வர வச்சிட்டு போயிட்ணு
ஓ அவரு பழமையை கொண்டு வரணுன் நினைக்
ஆ பழமை விதத் த அது வந்து தனியா டிரன்ஸ்போர்ட்ன்னு சொல்ட்டு நா மொத்தமா நாந்தா கலெக்ட் பண்ணி நாந் தா வச்சிக்கணுமா
எவ்வளோ வச்சுக்கிறது நீங்க மட்டு
அதா எனக்கு கஷ்டமா இருக்குங்க அமௌண்ட் விஷல எப்டிங்க நா அன்னன்னைக்கு ட்யூனா அன்னன்னைக்கு சைன் பண்ணி இவ்ளோ டேல கலெக்சன் பண்ணா இ்வ்ளோ பண்ணன் சொல்ட்டு அண்ணன்னைக்கு வேணா சம்மிட் பண்ருங்க
ஆமா அப்பனடி பண்ணீங்னா உங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக் க்கு அது இல்லாத அது மாரில்லா நீங்க பண்ணம்போது ஏதாவது ஒரு கார்டு மிஸ்ஸா தொலஞ்சிருச்சு அப்டினா கூட அதுக்கு நீங்கதா பொறுப்பாவீங்ளா
ஓ ஆமாங்க ஆமாங்க பொறுப்புன்றுகு மிஸ் ஏதோ ஒரு அமௌண்டு மிஸ் ஆகுதுனா கூட நாந்தா பொறுப்பில்லைங்க
அப்போ அவரு சொல்ற மாரியே நீங்க ஒரு ஒரு நாள் வ பசங்க குடுக்குற காச எத்துனு போய் அன்னைக்கே நா நீங்க இது போட்டு மொத்த கணக்கு எழுதி குடுத்துட்டு வந்துட்லாமே
அப்டிதாங்க அப்பதா சொல்ட்டாரு அப்டிதா பண்ணனு அதுதா நாந்தா எந்த டிரான்ஸ்போட்டோட அமௌண்ட ஃபோ கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணணுமா கட்டாயோ ஜூன் மன்த்து யாரார் வருவா எல்லா கண்டுபுடிச்சி ஃபோன் பண்ணி பேரண்ட்டுக்கு சொல்னுமா கட்ட வைக்கணுமா நானு
உங்களுக்கு ஒரு அ ஐடியா ஐடியா சொல் டுமா ஒரு அட்டன்னன்ஸ் எழுதுவிங்க பாத்தீங்ளா அது மாரி பஸ்ல இருக்குற பசங்களோட பேரு எழுதிடுங்க ஃபர்ஸ்டு
ம்
எ அ எழுதி வச்சிட்டு யாரு யாரு குடுத்தாங்களோ அந்த மன்த்து டேட் டோட டிக் பண்ணி நோட் பண்ணினு வந்துருங்க குறிச்சி வச்சிட்டு
இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டண்டட்ல பத்து பேர்தா பஸ்ல போறாங்க அந்த பத் து கொழந்த நேம் எழுதி வச்சிருக்க அவுங்க என்ன ஊரு அவுங்க என்ன அமௌண்ட் கட்றாங்க கூட நோட் பண்ணி வச்சிருக்கங்க அட்டணன்ஸ் மாரி சரிங்ளா அவங்க வந்தாங்னா ஜூன் மன்த் நேரோ அந்த அமௌண்ட் நா எனக்கு எழுதிருப்ப நானு சோ கிளாஸ் வைஸாவே யாரு குடுக்கல ஜூன் மன்த்து யாருக்கு வேணு எனக்கு தெரிஞ்சிடு எனக்கு நா என்ட்ரி பண்ணிக்குந்தா செரிங்களா ஆனா இது ஒட்டுமொத்த ஓல்டு ஸ் கூலுமே நானே எல்லாத்துக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுன்றது அது கஷ்டமான விஷ்யோ இல்லைங்க
நீங்க வேணுனா போயி நாளைக்கு கேட்டு பாருங்க அவருகிட்ட எங் க வேன் மட்டு எனக் க்கு குடுங்க சார் அவுங்க அவுங்க வேன்ல போற டீச்சர்ங்கிட்ட அவுங்க அவுங்களுக்கு குடுத்துருங்க அதுதா ஈஸி ஸியாவு இருக்கு அப்டினு சொல்லிடுங்க
உம் ஆனா அது சொல்ட என்னால முடியாது நா ஓல்டு ஸ்டாஃபு இல்லிங்க அப்டினு சொன்ன நானு டிரான்ஸ்போர்ட் நெறையா அடி வாங்கிட்டாரா அமௌண்ட் லாஸ் ஆவுது அதனாலதா நா உங்கள போட்டுருக்க எனக்கு டிரான்ஸ்போர்ட் நீங்கதா இன்சார்ஜ் இருக்கணு நீ தா பண்ணணுன்னு அடிச்சி பேசுறாருங்க அவரு இன்னொரு விஷயோங்க இன்னோரு விஷயம் சொல்ட்டாரு மொத்தோ சிக்ஸ்டி போர் லக்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கூலுடைய ட அமௌண்ட் வர வேண்டியது
கடன் மாரி இருக்குங்களா இல்ல வர வேண்டிய பணமே அவ்ளோ இருக்கா
வரவேண்டிய இப்ப இந்த மன்த் இந்த இயருக்கான ஃபீஸ் கலெக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் வரணு இப்பதா ஆரம்பிச்சோ ஜூன் மன்த்து இந்த இயற்கான இந்த வருஷத்துக்கான அறுபத்தி நாலு லட்சோ மொத்தோ பசங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது பேலன்ஸு புரியலயாங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ அய்யயோ ஃபோன் கட்டாயிருச்சா ஹலோ